ஆ வணக்கம் தோழமைக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்
ஆ நல்லா இருக்கம்மா நீங்க நல்லார்க்
ஆ நல்லா இருக்கோ ஆ இப் இப்போ நீங்க ரொ அதாவது ரொம்ப தூரம் பயணம்லா பண்ணிருகீங்ளா தோழன் தோழரே
ஆ நா எனக்கு அதிகபட்சமா பயணங்கள் பண்றதுதா வேலயே ஒரு இதாருக்கு
ஆ உங்க பயணங்கள் பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம து பேசலாமா
ஏ கண்டிப்பா ஆமா
அ அதாவது உங்ளுக்கு குடும்பத்தாரோட சேர்ந்து செல்றது பிடிக்கு அப்டினு நினைக்கிறீங்களா ஆ அல்லது நீங்க தனியா உங்க ஃப்ரெண்டுங்க கூட போவீங்க இல்லயா அந்த பயணம் சிறந்ததா இருக்கும் அப்டினு நினைக்றீங்களா உங்களுக்கு எந்த பயணம் நல்லா இருக்கும்
ல குடும்பத்தாரோட போறது தா நமக்கு நல்ல ஒரு அனுபவத்த கொடுக்கும் நல்ல ஒரு குடும்பத்தாரோட இணெஞ்சு செயல்பட்றதுதா நல்லா அந்த பயணிக்கிறத வந்து பாத்தீங்கனா நிறய அனுபவங்கள் நம்ம இது பண்ணலாம் நம்ம செர்
போனே நா ரயில்ல போறக்குடியிர பயணங்கள் தா போவே ஆமாம்மா
ஆ ஆ இப்ப எந்த நீங்க ப நெறய எடங்ள சுத்தி ற்று பாத்ருப்பீங்க அதுல வந்து மீண்டும் வந்து ம் போய் பாத்தா நல்லாருக்கும் அப்டின் நெனைக்க கூடிய இடங்கள் அப்டின் பாத்தீங்கென்னா ப நாங்க வந்துப் இப்போ எங்க ஃபேமிலியே போகு போலாம்டின்ற மாரி நாங்க நெனச்சுட்ருக் கோ இப்ப நாங்க பாத்தன்னா அப்ப வ வர வீக் க்ல நாங்க கொடைக்கானல் போகலா அப்டின் சொல்லி ப்ளான் பண்ணியிருக்கோ தோ அ அது மாதுரி எந்த எடத்துக்கு போய் பாத் த நல்லா இருக்குமி நீங்க நெனக்கிறீங்க தோழன்மி
எங்க எங்களுக்குங்ளா நான் போய் பாத்தல வந்து பாத்தீங்கன்னா நா எடுத்த லாங்கா ஒரு நீளமான ஒரு பயணம் என்னதுன் சொன்னா நா டெல்லி ஒரு தடவ குடும்பத்தோட போன ஒரே ஒர் தடவை குடும்பத்தோட போனே அது வந்து பாத்திங்கன்னா அந்த ரயில் பிரயாணம் வந்து பாத்தன்னா த்ரீ மூணு மூண் ற நாள் போய் ச்சி ம் அந்த ண்ற நாள் நமக் க் ஒர் நா ல்லா இது வரைக்கு இல்லாத அனுபவம் அது ஃபேம் நா தனிப்பட்ட நெலமை போயிட்டுக்கே ஆனா ஃபே ஆ ஒரு குடும்பத்தோட போறப்போ நமக்கு நல்ல ஒரு அனுபவத்த குடுத் ச்சி அங்க போய் நாங்க ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால்லா பாத்துட்டு வந்தோ
குடும்பத்தோட போனீங்க இப்போ அப்புடி நீங்க போனீங்க ரயில்ல தான போயிருப்பீங்க உங்களுடை செலவு அப்டிங்கும் பொழுது அதிகமா இருந்ததுன் நெனக்கிறீங்ளா இல்ல ப பரவால்ல அப்டின்ற மாரி நெனை
அந்த செலவெல்லா செலவெல்லா ரொம்ப கம்மிதா ட்ரெயின்ல எல்லா ரொம்ப கம்மி ஆமாமா மற்ற நெலமைல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு சலுகையில கெடைச்ச ஒரு இது
ம் ம் ம்
உலகத்துல சலுகையில கெடைச்ச ஒரு விஷியோ
ஒரு பயணம் ம்
அ அந்தனால அது ரம்ப நமக்கு அந்த செலவு குறிச்சுதான ஒரு காரியமல்லா இல்ல அதனால நால அ நண்பர்களோட எப்ப வேணா போயிக்கலா ஆனா குடும்பத்தோடோட எல்லாரு பதினஞ்சு ரம்மாண்ட அவ்ளோ தூரம் போறதுன்னா நீங்க சொல்ற மாரி செலவினங்கள் கண்டுதான பய
கண்டிப்பா கண்டிப்பா
அது இல்லாதனால நமக்கு அது நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாவு நல்ல ஒரு இதில நல்லா என்ஜா நல்லா சந்தோஷமா அங்க சுத்தி பாத்துட்டு வரவு நல்லா இருந்துச்சு
அங்க உள்ள உணவகங்கள்லா எப்டி தோழர் இருந்துது அதாவ்து நம்மளுடைய சாப்பாட் டு முறைல இருந்ததா இல்ல வந்து அங்க எதுவு வித்தியாசமான ஒரு உணவுகள் அப்டின்ற மாரி இருந்ததாப்பா
இல்ல அங்க இப்ப எப்டி நம்மளிய ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு உணவு முறையா இருக்கு அதுப் போல வந்து பாத்தீங்னா நம்முடைய உணவு முறை நம்மோட உணவு முறை அப்டின்னா இங்கியு அங்கியு ஒரு ஒரே இது இதுன்னா இந்த சப்பாத்தி இங்க பங்கேயும் சாப்புட அங்கேயு சாப் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஒரு சில நெறைய உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கனைக்கு அங்கனைக்கு வித்தியாசம் உள்ளதாக தா இருக்கு நம்மதுக்காக ஆனா அங்கேய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு நம்முடைய மாநில உணவு வேணாலும் நம்ம வாங்கிக்கலா அந்த மாரியான ஆப்ஷன் அ இது
இல்ல இப்ப நம்மளுடைய சாதம் நம் சாதம் கொழம்பு, ரசம், அந்த மாதிரி எல்லா உணவுகள் கெடைச்சுதா இல்ல
அவளாது கெடைக்கு
க்கிடு
கெடைக்காது ஆனா ம் அஹ் கெடைக்கல நம்ம வந்து பாத்தீங்ன்னா அதனால வந்து பாத்தீன்னா இந்த காலையிலயு அ இரவுலயு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்ப போல டிஃபன் ஐட்டோ டிஃபன் இது இப்ப இது மதியம் மட்டும் தெ உணவு
ஓ ஹோ ஓ இப்ப அங்க மதிய உணவு அப்படின்னா என்ன என்ன கெடைக்கு தோழமைக்கு
இங்கேங்ளா
அங்க அங்க அதாவது நீங்க போயிருந்தீங்க டெல்லி போயிருந்தீங்கல்லையா ஆ அந்த எடத்துல திய உணவு அப்டின்னா நம்ம உணவு கெடைக்காது ப்டிதானே சொல்ல வரீங்க ம் அப்ப மதிய உணவுன்னா அவங்க என்ன சாப்பாடு சாப்டுற மாதிரி
அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வடப்பாவ் அப்டின்னு சொல்லுவாங்க அஹ் வடப்பாவ் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க அதேப் போல வந்து பாத்தின்னா ப்ப அவுல் அவுல வச்சு ஒரு இது செய்வாங்க ஒரு உணவு செ ய்வாங்க
ம் ம்
தும சார்ந்ததுதா அதிகமா நெலமே ல அங்க கெடைக்கு அந்த மாரியான அங்க
நம்ம ஊருல
ப்பாத்தி வந்து எல்லா பக்கமு இப்ப நா இதாயிருச்சு ஒரு இது மாரி ஆயிச்சி அஹ் கோதுமைய வச்சே இப்ப நம்ம தமிழ்நாட்ல எப்டி செய்றோமோ நம்ம நெறய இது செய்றோ பாத்தீங்ளா அது போல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதுமையில வச்சு அவங்க அந்த வடப்பா பட்டுதா இதல்லாம் செய் செஞ்சு ஏ அவங்க அதனுடைய இதா இருக்காங்க மோஸ்ட்லி அவங்க சாப்பாட்ட அதிகமா இது பண்ற
அ ரைஸ்சு அதல்லா நிறைய எடுத்துக்குறது இல்ல
ஆமா அரிசி சோறு அதிகமா அவங்க விரும்புறது கெடையாது
விரும்புறது இல்ல ஆஹ் ஆஹ் ஆனா நமக்கு அங்க போனோம்னாக்க சாப்பாடு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்
கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா ஏன்னா வந்து மொத மொறையா போனோம்னா கண்டிப்பா இருக்கும் பழகுனாதா
ஆமா பழகுனா தா அதோடையது அங்க போ-அத சுற்றி பார்த் பேருந்துல அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இருமா எந்த இடம் உங்களுக்கு அங்க பிடிச்சிருந்தது
நாங்க அதா ஆக்ரால தாஜ்மஹால் ஆஹ் ஆமா அதே போல இந்தியா கேட்டுக் போனோம் ஆஹ் அதே போல செங்கோட்டை
யார் வேணாலும் போகலாம் அந்த அதாவது இந்தியா கேட்டுன்றது அந்த இடத்துல போயிட்டு எந்த ஒரு பிரச் சனையும் இல்ல நம்ம வந்து யார் வேணாலும் போய் பாக்கலாம் அப்படின்ற மாரி
ஆமா ஆமா அதெல்லா பாத்துக்கலா ஒன்னு அப்பறோ இந்த மாரியான ஒரு ஆ ஏன்னா இப்ப டெல்லின்னு எடுத்துட்டாலே இந்தியாவினுடைய தலைநகரம் ஆய் போச்சு அங்க அ இந்தி இந்தியாவோட இதஸ் இனமதா அதிகமா இருக்கு
ம் ம்
நம்ம டிவில தான பாத்து இப்ப இது பண்ணிருப்போ
ஆமா ஆமா கண்டிப்பா நாலா நா இன்னு போனதே லந்தே வந்து பக்கம்னா ஸோ நிச்சயமா ஒரு இன்னொரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கெடச்சிதுன்னா நாங்க அந்த பக்கம் போயிட்டு வரத்துக்கு எங்கள்க்கு இன்னோர்ட்ட கேக்கறது ஒரு கொஞ்சோ எதாவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கணுயில்லையா அந்த எட எப்டிருக்கு அப்டின்றது நமக்கு தெரியாது சோ யாராத் பொய்ட்டு வந்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோ நம்ம அங்கப்
ஆ நாங்க போய்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வருசமாச்சி அ இப்போ வந்து பாத்தி தீன்னா ம மொதல் மாரி பயப்பட வேண்டிய தேவைலா இல்ல ஏன்னா இப்ப வந்து பாத்தின்னா அதுக்கான எ இதுருக்காங்க அவங்களுக்கு நம்ம எதும் பண்ணும்னாலே நம்முடைய தேவையளுக்கான ஆ இதெல்லா நெறையா ஒரு இதுயிருக்கு நம்ம இந்த ட் டூர்ல போறப்போ இது பண்ணுவோ பாத்தீங்களா
ஆமா ஒரு ஒரு கைட் பண்றவங்க இருக்காங்க
அந்த மாரியான நெறைய இது வந்துருச்சி நம்ம தமிழ்நாட்லயே இருந்து அங்க அழச்சிட்டுப்போறது வெள்நாடுகளுக்கெல்லா கூட்டு போறாங்க அந்த மாரி நம்ம பயப்படாம போயிட்டு வர மாரி
ஒ இங்கயிருந்த நம்மள இந்த மாரி அரேஞ்ச் வந்து ஆ இந்த மாரி சுற்றுப்பயண போறவங்கள வந்து கூட்டிட்டு போற புது ஆட்கள் இங்க இருக்
ஆஹ் ருக்காங் இருக்காங் எல்லா விதமான இதும் ஏ டு இஜெட் நம்ம இது பண்ற மாரி இது வ எல்லாம் வஸ்தியுமே தமிழ்நாட்லயே அதிகரிக்கு
ஒ செரிங்க சொல்றே
வச் நெறய குடும்பத்தோட ப சுற்றி பார்க்க அங்கன்சொல்ட்டு
ஆமா நம்ம ஒரு எடத்துக்கு வெயில்ல போனோன்னா நமக்கு அதுதான பயம்மாருக் ஏனா. ஆ இந்த எட எப்புடி இருக்கும் யார் அங்க ஆ புது ஆட்களா இருப்பாங்க நா எடொ சேஃப்டியா இருக்கனும்கன்னு பாதுகாப்பா இருக்குமா அ இல்ல வந்து அந்த மாரி ஒரு பய தோட தான நம்ம வந்து ஒரு எடத்து துக்கு நம்ம வந்து பயணிக்கிரோ இப்ப ஒரு ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டாலுமே அப்படின்னா போய் இன்னைக்கி நாளாமே ரொம்ப தூரம் ந வெளியல்லா நா எங்கேயு போனதுகெடையாது எனக்கு என்னன்னா இந்த அ பயணம் பண்ணும்போது இந்த வாந்தி அப்படின்ற ஒரு பிரச்சன இருக்கிறதுனால மே அந்த பயணங்கள் சுத்தமா எடுத்துக்க மாட்டேன்
நீங்க இதுக்கு முன்னாட் ட்ரெயின்ல பொயிர்க்கிங்ளா
ட்ரெயின்ல போயிருக்கே ஆஹ் நா வா நா வேலை செய்யு பொழுது அதாவது நா திருமணத்துக்கு முன்னாடி வேல செய்யும்பழுது நா ட்ரெயின்ல போயிட்டுதா நா வந்து வேலை பாத்துட்டு வரு வருவே எனக்கு ஆனா இந்த பஸ்ல போறது பேருந்துல போறது அப்படின்றத எல்லா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வாந்தி வருது அந்த மாரி இந்த கார்லல்லா போனா ஒரு கொஞ்சொ தூரொ கூட எல்ல ப்ரோ அரக் லம்ட மரம் மேலெப்போக முடியாது என்னதா வா வாந்தி மாத்ர எடுத்தாலு எனக் அந்த மாந்தி அப்டின்னு ன்றது வந்துரு அதனால ரொம்ப தூரம் தொலைவில்ல போறது உன்றது எதுவு நா என் கணவரோட வண்டில போவோ வண்டிலனா எனக்கு எந்த பிரச்னையு கெடையாது அஹ்ப்பொ து எவ்ளோ தூரங்கே தஞ்சாவ்ரூ தஞ்சாவூர் அப்டின்றது வரைக்குமே நாங்க வண்டிய்ல பொயிட்டு வருவோ
உம்
கோவில்ல அந்த மாரி இததா கொஞ்சாவ பெரிய கோவில் அக்கெல்லா போயிட்டு நாங்க பாத்துட்டு வந்திருகோ அஹ் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அவ்ளோ தூரத்துக்கு ரொம்ப தூர வரைக்கு நா பயண பண்ணனது இல்ல
ஆ இப்ப நால நான எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கெடைச்சதுனால அது குடும்ப என்னுடைய அப்பா அம்மா அவங்கல்லா அழைச்சிட்டு போறதுக்கு அது நல்லாருந்துச்சு
ஆஹ் ஆமா நம்ம வந்து நமக்கொரு ஒர் ப ஒரு மாரி வாய்ப்பு கெடைக்கும்போது சரியா நம்ம பயன்படுத்திக்கிட்டோ அப்டினா அப்படின்னா வீட்ல உள்ளவங்களு சந்தோஷப்படுவாங்க நமக்கும் எல்லாரையு அழச்ட்டு பொயிட்டு காம்ச்ட்டு வந்த ஒரு சந்தோஷம் திருப்தி வந்துரும் பாருங்க உம் அது மாதிரி அ இப்பொ நாங்க என்ன எல்லா ஃபேம்லியா போலா அப்டின்ற மாரிதா முடிவு பண்ணிருக்கோ ஆஹ் ஆனா இன்னைக்கு எனக்கு உடல்நிலை எப்படி அது ஒத்துழைக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா இங்கருந்து அவ்ளோ கொடைக்கானலுங்குறது ஊட்டி கொடைக்கானால் ரெண்டெடமு போகா அப்டின்ற மாரி முடிவு பண்ணிருக்காங்க
உம்
இப்பல்லா ரொம்ப வளைவா இருக்கு அப்டின்ற மாரி எல்லா சொல்றாங்க அதனால பயமா இருக்கு எனக்கு கெளம்பழு அப்டின்னு நெனைக்கவே
எங்க பகுதின் பாத்திங்னா ஒரு கொடைக்கானல் இருக்கு
நன்றி தோழரே நா உ மீண்டு அந்த தலைப்புல சந்திக்கலா
ஆஹ் ரம்ப ரம்பைங்க மேடம்